ஹலோ ம் ஹலோ குட் ஈவ்னிங் மேடம்
ஹலோ குட் ஈவ்னிங் ஆ எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்ககோ நல்லாருக்கோ
ம் செரி செரி ஊருக் போறதா சொன்னீங்க போய்ட்டு வந்ட்டீங்ளா
ஊருக்கு போனது வந்து இப்ப லாஸ்ட் வீக் போனே அதுக்கப்ற ஒன்ன புரோகிராம் இல்லை
பெங்களூர்லா எப்டி இருந்தது
பெங்ளூர் நல்லாருக்கு இப்ப ரொம்ப மழ பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அந்த பூட்டி அருவி தொறந்துருச்சு வீடுல்லா நல்லா தங்கிருச்சு புதுசு இது சாதாரண நேரத்துல முடிஞ்சு மழை வந்துடுது நல்லா இருக்கு அதெல்லா
ம் கிளைமேட் நல்ல கூலாருக்கு
கிளைமேட் நல்லா கிளைமேட் நல்லா கூலா இருக்கு
ம் செரி செரி அங்க யாரு இருக்கா பெங்ளுர்ல
அங்க எங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க
ம்
அவ்
செரி செரி எத்தன் நாள் போய்ட்டு வந்தீங்க
டையூன் தரியல ஆஹ் ஆஹ் வாங்க வாங்க போன் பேசுறியா பேசு பேசு ஆஹ் பேசு பேசு பேசுப்பா சரி சரி ஆஹ் சரி இன்னைக்கு ஒரு கெஸ்ட்டு வந்ருக்காங்க பேசுறதுக்கு
அப்டியா செரி செரி என்ன நா அப்புறோ ஃபோன் பண்றேங்க வச்சுர்ற
ஓகே ஓகே ம் சரி
ம்